கால் லு கட்டாயிடுச்சுடா பாப்பா
ஆமா அது பேசிட்ருக்கும் போது உங்க சைடு வாய்ஸ் கேக்கல சிஸ்டர்
செரி ஓகே ஓகே ஓகே
பின்னாடி வேற கால் வந்துருக்கு அதா கட் ஆயிடுச்சு
எம்மா ஓகேமா அந்த சாரி ஃப்ரீ ப்ளீட்டிங் கேட்டிருந்தீங்க இல்லையா
ஆமா ஆமா
அதுன்னா சாரிய வந்து அவுங்க முகூர்த்த பொடவைய வந்து அதுக் குடுத்துருங்க ட்ரை வாஷ் குடுத்துருங்க குடுத்து வாங்கிட்டு எனக்கு ஒன் டே முன்னாடி குடுத்தீங்கென்னா ஆ நா வந்து இப்ப அவு துணி இப்போ அளவெல்லா மாறி இருக்கு போலயா பழைய அளவு இருக்கு இருந்தாலு வந்து பேபி பம் ப்பு வந்துருக்கு இல்லையா அவளுக்கு அளவு மாறி இருக் சோ வந்து அளவு எடுத்துக்குவோ அளவு எடுத்துட்டு வந்து நாங்க ஃப்ரீ ப்ளீட் பண்ணீட்டு குடுத்துருவோ அத கட்டிட்ருந்தாங்கன்னா வந்து மேக்கப் போட்டு வுட்ருவோ ஆ டேட் மட்டும் பிக்ஸ் பண்ணிட்டு சொல்லிருங்கப்பா
ஆ செரிங்க சிஸ்டர்
நா ஆக்சுவலி இதுக்குமே மெஹந்திக்கி கேக்கலான் நெனச்சே பட் சிலர் வந்து விரும்ப மாட்டாங்க பாவோ அந்த புள்ளைங்க ரொம்ப நேரோ இது ஏழாவது மாசமா ஒன்பதாவது மாசமா
இது ஒம்போது சிஸ்டர்
ஒன்பதுங்கிறப்ப ஒரு ஒன் அவர்னாலு இதுக்கு மெகந்திக்கு உக்காரணூ பிள்ளைங்கனால உக்கார முடியாது அதனால சோ அ நம்ம அவாய்ட் பண்ணிருவோ சேரீ ப்ரீ பீளிட்டிங்கும் ஜஸ்ட் லைட் மேக்கப் மட்டும் போட்டுக்கலா அவளுக்கு
சேரி ஆ
ஆ ஆ ஓகேப்பா ஓகேப்பா, ஜுவல்ஸ் எல்லாம் எப்டியா. அவுங்க கோல்டே போட்டுவுட்டுக்குவீங்ளா.
ஆமா அவுங்க கோல்டு வச்சுருக்காங்க, கோல்டு போட்டு க்குவாங்க, செட்டு வேண்டா அது அண்ணிட்ட அது கேக்கணும் அவுங்க கொஞ்சோ ஆசப்படுவாங்க. என்னென்ன வேணுங்கறத ஆசப்படுவாங்க. அவுங்கட்ட கேட்டுட்டாங்கன்னா எனக்கு தங்க தா போடுனும்னா, அது கோல்டு போட்டுக்குவாங்க. அப்டி இல்ல கவரிங் செ ட்டு வாங்கன்னா வாய்ங்குவோ
ஏன்னா மே மேக்சிமம் இந்த மாரி மேக்கப் இதெல்லாம் பண்ணும் போது, கொஞ்சோ நம்ம கிராண்டா தெரியணும்னா, பிள்ளைங்க ஆசைப்படுவாங்க.
ஆ
ஆ கோல்டு வந்து இப்பவும் போட்டுக்குவாங்க. அது சும்மா சிம்பிளா தங்கம் போடணுமேன் ஒரு செயின் மட்டும் சிலர் போட்டுக்குவாங்க, போட்டுட்டு அப்புறோ இந்த செட்டு தான் நெறைய டிசைன் கெடைக்குதுல்லையா சாரிக்கு மேட்சா அதை எடுத்துக்கல்லா
ஆ ஆ
உங்க அண்ணிட்ட கேட்டு, எனக்கு சொல்லுங்க என்னப்பா. அப்றமே மறந்துறா திங்க, உங்க சிஸ்டருக்கு அலையன்சு பாக்கறேன்னு சொல்லியிருக்கீங்க. நம்ம பார்லர் தா அவுங்களுக்கு எல்லாதும் சரியா.
ஆ சரிங்க சிஸ்டர்.
ஆ ஓகேப்பா ஓகே
ஆ நீங்க எங்க வச்சிருக்கீங்க ஷாப்பு.
ஏ நம்ம இது ஸ்கூல் கேள்ஸ் ஸ்கூல் போற பாத தெரியாதா உங்களுக்கு.
கேள்ஸ் ஸ்கூல் என்ன
நம் இருக்கலப்பா, நம்ம ஊர் இருக்குலப்பா நம்ம ஊர்ல இருந்து ஆ பஸ் ஸ்டாண்டு போற பாத இருக்குல்லையா, பஸ் ஸ்டாண்டுக்கு அப்டியே பேக் சைடு்ல கேர்ள்ஸ் ஸ்கூல் போவோ
ஆ
கு நியர்லி தா இருக்கு, நம்ம பார்லர்.
சேரிங்க சிஸ்டர்
வேற யாரும் கேட்டாங்கன்னாலும் ரெஃபர் பண்ணுங்க. அப்றோம் நம்ம டாட்டூ போடுவோம்.
டாட்டூ குத்துவிங்களா.
ஆமா கேர்ள்ஸுக்கு மட்டும்தா போடுவோ லேடிஸ்க்கு மட்டும்தா
சரிங்க சிஸ்டர், அது ரொம்ப வலிக்கும்ல சிஸ்டர்.
லைட்டா வலிக்க தா செய்யும், பட் நாங்க இது டேப்லெட் குடுத்துருவோ. சும்மா ஜஸ்ட் பேராசிட்டமல் தா ஏன்னா அது அ காய்ச்சல் வந்துரும் சிலருக்கு டாட்டூ போட்டு முடிச்ச அந்த பெயின்னால அதனால பேரசிட்டமல் குடுத்துட்டு தா நாங்க அது போட ஆரம்பிப்போ
சேரிங்க சிஸ்டர்
ம் ம் ஆரி ஒர்க்கும் இருக்குப்பா
ஆரி ஒர்க்கும் பண்றீங்களான
ஆமா ஆரி ஒர்க் போட்டு ஸ்டிச் பண்ணியும் குடுத்துருவோம்.
சரிங்க சிஸ்டர்
இல்ல நாங்க வெளில நாங்க ரெகுலரா ஸ்டிச் பண்ற இடத்துலயே நாங்க பண்ணிக்கிறோம்பா சொல்லி நீங்க சொன்னீங்கன்னா
ஆரி ஒர்க் மட்டும் போட்டு குடுப்பீங்க
மட்டும் பண்ணி குடுத்துருவோம் யாரும் இருந்தாங்கன்னா ரெஃபர் பண்ணுங்க செரியாப்பா
ஆ செரி பிஸி உமனா இருக்கீங்கனே
பிஸி உமன் தா நமக்கு வந்து ஒர்க் வந்தா ரொம்ப பிஸி நம்ம
சேர் சேரி
தங்கச்சி தான் நீ ரெஃபர் பண்ணணும் நறையா
ஆ ஆ
ஓகே இனி தங்கச்சி சொல்லி நறைய பேர் வருவாங்க நம்பறே ஓகோ ஆ ஓகேடா ஓகே ஓகே தேங்க்யூப்பா
தேங்க்யூ ம்
பேசிட்டு எனக்கு டேட் என்னிக்கின் சொல்லிருங்க இந்த ஒரு ரெண்டு மூ நா மட்டும் அந்த ஜுவல் செட் வேணுமா அ எந்த மாரி ஹேர் க்குரூ பண்ணணும் அ அதையும் சொல்லுங்க ஒரு சிலர் வந்து ஜடை அலங்காரம் பின்னாடி வைக்கணும்ன்னனுவாங்க பூத்தச்சு பழைய காலத்துல வைப்பாங்க தெரியுமா
ஆமா ஆமா
இனிமேளு கேட்ட நாங்க வாங்கிட்டு வந்துருவோம் அப்டி இல்ல மல்லிகைப்பூலையே கட்டி விடுங்கன்னு சொல்லுவாங்க இப்ப இருக்கற பிள்ளைங்களாம் என்ன சொல்றாங்கன்னா.. இந்த ஆர்டிபிஷியல்ல குட்டியா இருக்கும் அங்கங்க வச்சு வச்சு பின் கேட்டு சொறிவுக்குவாங்க
வந்திருக்கு இப்போ
ஆமா அதான் நீங்க வந்தீங்கன்னா இல்ல அந்த பொண்ண கு கூட்டிட்டு வர்றதுனா கூட்டிட்டு வாங்க இல்ல நாங்க வந்து டிசைன் எடுத்து உங்க வீட்டுக்கு வரணும்னா சொல்லிருங்க நான் வீட்டுக்கு வந்துறேன் உங்க வீடு எனக்கு தெரியும் இல்லையா நான் வீட்டுக்கு வந்துறேன் வந்துட்டு அந்த ஆல் போட்டு வச்சிருக்கோம் ஆல்பம் எடுத்துட்டு வந்துறேன்
ஆ சரி ஆ
ஆ ஓகேப்பா பாத்துட்டு நீங்க செலக்ட் பண்ணிப்பீங்க ஓகேமா ஓகேமா நான் ஃபோன் பண்றேன் ஓகேயா
ஆ சரி பொண்ணு ஸ்கூல் போயிட்டாலா
ஆ போயிட்டா போயிட்டா அதனால தான் ஃப்ரீயா இருக்கோ இங்க பார்லர் வந்துட்டே நானு
சேரி சேரி இது கேக்கு கேட்டிருந்தீங்கள கேக் இது பண்ணிட்டீங்களா? நான் என் ஃபிரெண்டுக்கு கால் பண்ணேன் ரெஸ்பான்ஸ் பண்ணல அவுங்க ஆ நீங்க பண்ணீங்களா பாத்தீங்களா ஏதாவது
இல்ல நம்ம இங்க பக்கத்துல ஒரு ஹோம்டவுன்ல வந்து கடையில பண்ணி தராங்களாம் அவுங்க போட்டோ போட்டோ போட்டே பண்ணி தரேன் மேடம் தாங்க ஆனா நான் நேத்தி கேட்டுட்டேன் உங்கிட்ட நான் பேசும்போ உங்க நம்பர் என்கிட்ட இருக்கு பட் எனக்கு என்னன்ன ஹோம்மேடா வேணும் அதுக்காக நான் இந்த ப்ரெண்ட் சர்க்கள இவங்க வந்து இந்த பேக்கரியில வந்து ரெண்டு நாள் முன்னாடி சொன்னாலே பண்ணி குடுத்துருவாங்க
ம் சரி சரி ஆ
சரி நமக்கு டைம் இருக்குல்ல அதுக்குள்ள யாராவது ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல வந்து ஹோம்மேட் பண்றவங்க இருக்காங்களான்னு விசாரிச்சுட்டு இருக்கே
ஆ
ம் ம்
சேரி நா தான் நீங்க சொன்னீங்களே நான் ஞாபக இருந்துச்சு அதா கேக்கலான்ட்டு
ஆ செரி குட்டி தம்பி என்ன பண்றாருன்னு கேட்டே ஆ நெக்ஸ்ட் வீக்பா
ஆமா அவுங்க ஸ்கூல் போயிட்டாங்க சிஸ்டர் ஆமா அ நல்லா சாப்பிடுவாங்க‌ அ
நா சொன்ன ரெசிபி செஞ்சு பாத்திருக்கீங்களா
இல்ல இன்னும் பண்ணல ஹ
அது ரொம்ப சிம்பிள் ரெசிபி ஃபஸ்ட் அதுக்குரிய பாப் வாங்கிக்கங்க நீங்க
ஆ சேரி
மா அது ஒண்ணு வாங்கிக்கங்கப்பா மினி இட்லி பாட் இருக்குது இல்லையா
ஆமா ஆமா
அது இருக்கா வீட்ல
இல்ல அது இல்ல சிஸ்டர்
மினி இட்லி பாட் ஒண்ணு வாங்கிக்கோங்க இதெல்லா பிள்ளைங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுங்க இப்ப எல்லா பெரிய ஹோட்டல்களுக்கு ரெ ஸ்டாரண்ட் போங்களே இந்த புட்டு பணியாரோ இந்த மினி இ இதத்தா குட்டி கிண்ணத்துல போட்டுட்டு அவ்ளோ ஹை ரேட் போட்டு வித்துட்டு இருக்காங்க அந்த நம்ம நார்மல்ல ஒரு பெரிய இட்லி குடுத்தா சாப்பிட மாட்டானுங்க பசங்க
ஆ செரிங்க ‌சிஸ்டர்
ஓகேடாம்மா ஓகே ஓகே
ஆ
சரிமா அப்புறமாப் பிஸி ஆயிட்டீங்களா
இல்ல இல்ல அப்டிலா இல்ல சொல்லுங்க என்ன
அந்த இட்லி பாட் இது நான் நிஜமாவே தா உங்களுக்கு வந்து சொல்றே இட்லி பாட் வாங்கிக்கங்க இட்லி பாட் வாங்கிக்கங்க அது வந்து நம்ம ஒரு குட்டி பசங்களுக்கு வந்து உங்க பையன் வந்து ஒரு ஒன்றரை இட்லி சாப்பறான்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஒன்ற இட்லி ஒரு ஈடுக்கு வரு குட்டி குட்டியா ஊத்தி அ இட்லி ஊத்தி கிண்ணத்துல வந்து ஒ ‌காரம் கம்மியா போட்டு சாம்பாரோ சட்னியோ வச்சு அதுல டிப் பண்ணி மிதக்க விட்டுருங்க குடுத்துட்டா அவ்ளோ அருமையா சாப்புடுங்க அ நா அந்த ஒரு ரெசிபி புட்டுக்கு சொன்னேன் இல்லையா கலர் வர்றதுக்கு
ஆமா ஆமா
அதே சேம் மெத்தட் வந்து கீரையில வந்து கிரீன் கலர் எடுத்துக்குங்க
செரி
ரெட்டு் கலர் வேணும்னா இது பீட்ரூட் இருக்கு இல்லையா
ஆமா
பீட்ரூட்ட நல்லா அரைச்சுட்டு அது வந்து ஜூஸ் எடுத்துக்குங்க அத நீங்க மிக்ஸ் பண்ணீங்கன்னா ரெட்டு கலர் கிடைச்சுடு கேரட்ட மிக்ஸ் பண்ணீங்கன்னா
கேரட்னா ஆரஞ்சு கலரு
எல்லாமே ஹெர்பல்பா பிள்ளைங்களுக்கு எந்த சைட் எஃபெக்ட் வராது அவுங்களுக்கு வந்து இதெல்லா
சரிங்க சிஸ்டர்
அதும் இந்த இது பர்பிள் கலர் வேணுனு நெனச்சீங்கன்னா
அ சங்குப்பூ
சங்கு பூ‌‌ அ அது கெடச்சதுன்னா அத நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்குங்க வாஷ் பண்ணி எடுத்துட்டு அ ந அரக்க வேணா ஒண்ணுமே செய்ய வேணா நைட் வந்து கொஞ்ச தண்ணில அந்த ஒரு பத்து பதினஞ்சு சங்குப்பூவ உள்ள போட்டு வச்சிருங்க
ஆ
காலையில எடுத்து அந்த பூவ நல்லா பிழிஞ்சு குடுத்தோம்ன அந்த தண் நல்ல பர்புள் கலர்ல வந்துரு
அது நல்லதா சிஸ்டர் ஒடம்புக்கு சங்கு பூ
ரொம்ப நல்லது
ம்
அந்தது இது வந்து நா சொல்றது எல்லா நம்ம கலர் இன்கிரீடியன்ஸ்காக சேக்குறதா சோ அந்த பிள்ளைங்களுக்கு இது வந்து யூஸ் பண்றது ஒண்ணு செய்யாது இதுல்லா
சரி
இந்த மாரி நீங்க டிரை பண்ணுங்க நீங்க அப்பறமா என்னக் கால் பன்னி அக்கா சூப்பரா சாப்பறாங்கா ஏ பசங்க அப்டி சொல்லி நீங்க சொல்ல போறீங்க
சரிங்க சரிங்க
ஆ சொல்றே
ஆ அ
இதெல்லா நீங்க நோட்ல எழுதி கூட வச்சுக்கங்க இது நீங்க என்ன டிஷ் இடியாப்ப பண்ணாலு இந்த கலர் காம்பினேஷன் குடுத்துக்கலா நீங்க நெஜமா பாருங்களே ஒரு அ ப்பள வந்து இப்ப நார்மல் அப்பள இருக்கு
ஆமா
இந்த அப்பளத்த சாப்ட்டு சாப்ட்டு பழகிட்டாங்க இதே இந்த கலர் அப்பள விக்குது பாத்தீங்களா
ஆமா
அப்டியே அவ்ளோ விரும்பி சாப்டுதுக கலர் கலரா இருக்குறதுதுனால
ஆமா
இப்ப இந்த ரவுண்டு அப்பளத்தையு அந்த கலர் அப்பளத்தையு வச்சா ஓடி போய் கலர் அப்பளத்த தா தூக்குங்க
தூக்குவாங்க அதான டேஸ்ட்டா இருக்குன்ட்டு
டேஸ்ட்டு கெடையாதுப்பா கலர் அந்த கலர் கெடைக்குது இல்லையா அதுக்காக ம் அந்த கலர் கெடக்கிறதுக்காகதா பிள்ளைங்க அத வந்து செலக்ட் பண்ணுவாங்க இப்ப கொழந்தைகளுக்கு வந்து அந்த டேஸ்ட்டு பட் அதுக்கலா டேஸ்டு சாப்பறக்கு ஒரு டுவெல் தேர்ட்டின்யு ஆகு அது வரைக்கு என்னன்னா எது அட்ராக்டிவா இருக்கோ அததா எடுக்குங்க
ஆ
ம் நீங்க அதெல்லா எழுதி வச்சுக்கோங்க டிரை பண்ணிட்டு எனக்கு வர்றீங்க லைன்ல அக்கா நீங்க சொன்ன மாரி ஏ பசங்க ஹாப்பீன் சொல்றிங்க ஓகேயா
செரிங்க சிஸ்டர் சொல்ற கண்டிப்பா இன்னைக்கு என்ன சமையல் பண்ணிங்க நீங்க
இன்னைக்கு வந்து காலைல இட்லி சாம்பார் சாதம் மதியத்துக் என்ன பண் என்ன பண்ணோ அய்யோ மறந்து போச்சுப்பா மத்தியானதுக்கு அதே சாம்பார் தா
செஞ்சு கொண் வந்துருவீங்களா பார்லருக்கு ஆ செஞ்சு கொண் வந்துருவீங்களா பார்லர்
ஆ எடுத்துட்டு வந்துருவே எடுத்துட்டு வந்துருவே
சேர்ரா சேரி சிஸ்டர் தேங்க்யூ சிஸ்டர் ஹலோ